தோழி என்ன பண்றீங்க தோழி சாப்ட்டாச்சா
சாப்டாச்சு தோழி சொல்லுங்க தோழி என்ன பேசலாம் தோழி
என்ன தலைப்புபத்தி நம்ம வரவு செலவு பத்தி நம்ம பேசிட்டோ எப்படி ஒரு சிக்கனமாக நம்ம வா வாழ்க் ய நடத்தலாம் அப்படின்ட்டு அந்த மாரி ஒரு டாபிக்ல நம்ம பேசிட்டோ தோழி இப்ப வேற ஏதாவது உணவு வகைகள் அந்த மாரி பேசலாமா தோழி
கண்டிப்பாக தோழி அஹ் சொல்லுங்க தோழி உங்குளுக்கு என்ன சமைக்க ரொம்ப பிடிக்கும் தோழி
எனக்கு அவ்வளவா சமைக்க தெரியாது தோழி ஆ சமைப்ப ஓரளவுக்கு நம்ம வீட்ல தினசரி நம்ம ச சாப்பறோ இல்லையா கறி இந்த பொரியல் அந்த மாரி கிரேவிஸ் அந்த மாரி ஓரளவுக்கு சமைப்பே பிரியாணிலா ஓரளவுக்குதா வரோ தோழி எனக் கு
அப்படியா தோழி
அதே மாரியா கானா தால்சா அந் த மாரி இந்த நெய்சோறு தால்ச்சா அந்த மாரிலா செய்வாங்கல்ல தோழி அது கூட எனக்கு ஓரளவுக்கு தெரியோ தோழி உங்களுக்கு கரெக்ட்டா தெரியுமா தோழி அது எப்படி பண்ணணோ அப்படின்ட்டு
எனக்கு வந்து நெய் சோறு நல்லாவே வெச்சிருவ தோழி அந்த வந்து தால்ச்சானு சொல்லி சொல்றாங்கள சொல்லி அதுதா கொஞ்சோ சில நேரத்துல வந்து அவ்ளோ டேஸ்டாவ இருக்கறது இல்லன்னு சொல்லி நா நெனைக்குறே தோழி
அப்படியா தால்ச்சா எனக்கு ஓரளவுக்கு வரும் தோழி அதுதான் அஹ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் ஓரளவுக்கு தெரியும் நம்மளுக்கு அவ்ளவு நறைய பேரு பாத்தீங்கன்னா அது ரொம்ப சுவையா வெப்பாங்க இப்போ கறி எல்லாம் கூட போட்டு சரியாதான் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுவீங்க அப்படின்ட்டு சரி நீங்க நெய் சோறு எப்படி பண்ணுவீங்க அது கொஞ்சோ சொல்லுங்க தோழி
கண்டிப்பாக தோழி ஒன்னும் இல்லங்க தோழி அதுக்கு வந்து நம்முளுக்கு நறைய பொருட்கள் தேவப்படாது தோழி அது கொஞ்சது ஆ கொஞ்சோ பொருட்கள்யே அது வந்து ஈஸியா நம்ம நல்லா சுவையா செய்யலா தோழி சேரி தோழி நம்ம அந்த அ ரெசிபிய பகிர்ந்துக்கலா தோழி
ம் சேரிங்க தோழி நீங்க ஒண்ணு ஒன்னா சொல்லுங்க தோழி நா எப்டி பண்ணணோ அப்டின்ட்டு நா அத எழுதி வெச்சுக்கிற தோழி
கண்டிப்பாக தோழி சொல்லு சேரி தோழி ம் ஹப் இப்போ நெய் சோறுன்னு வந்தா நம்ம என்ன பண்ணுவோனா நம்ம வந்து சில பேர் வந்து பாஸ்மதி ரைஸ்ல செய்வாங்க சில பேரு வந்து அந்த பொன்னி ரைஸ் புல்லட் ரைஸ் அதுலயு செய்வாங்க தோழி நாம வந்த எங்க வீட்ல வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பாஷ் மதி ரைஸ்லதா விரும்பி சாப்புடுவாங்க தோழி அதனால நம்ம அதுலயே செஞ்சுடறது தோழி நா எங்க வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரூ என்ன சொல்றது ஒரு கிலோ செஞ்சாலே அது போதுமான இருக்குது தோழி
ஆஹ் போதும் தோழி நீங்க ஒரு கிலோ அளவுக்கு நம்ம எவ்ளோல்லா அரிசி எவ்ளோ நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்டின்ட்டு நீங்க சொல்லுங்க தோழி
சேரி தோழி கண்டிப்பகா தோழி நீங்க எல் திக்கோங்க தோழி நா சொல்றேன் நைச்சோருக்கு வந்து அந்த ஒரு கிலோ அரிசி ஒரூ ஒரு மூணு வெங்காயம்
சேரிங்க
ஒரு ஒரு லஞ்ச ரெண்டு தக்காளி இருந்தாலே போதும் தோழி கொஞ்ச ஒரு ஒரு கை பிடிக்கி ஒரு கொத் த்தமல்லி புதினா ஒரு அறு அஞ்சு பச்சமேலகாய் உம் அ இன்னு பட்ட கிராம்பு ஏலக் கை பிரிஞ்சி எலை ஒரு ஸ்டாரு நிஸ்கு ரெண்டு கிளைகள் இதுவே இதுவு நம்மளுக்கு வந்து ஆயில் தேவப்படு எண்ணெய் என்ன நம்ம வந்து எப் ஓ ரீஃபைண்ட் ஆயில் தா தோழி யூஸ் பண்றது நம்ம நெய் சோறு தானே நம்ம இதான் தோழி யூஸ் பண்ணுவோ
சேரிங்க தோழி இப்ப நெய் சோறுனா நம்ம நெய் ஊத்த மாட்டோமா தோழி
ஊத்துவோ தோழி உம் அஹ் இதுல கொஞ்சமா ஊத்துவோ தோழி இப்ப முதல்ல நம்ம வ வணக்கறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து கொஞ்ச நெய்யில ஆயில்லு ரெண்டு சேர்த்து அதுக்கப்பறமா நம்ம வந்து பட்டர் கிராம்பு அதெல்லாம் சேர்த்துப்போம் தோழி
செரிங்க தோழி எவ்வளோ எண்ணெய்யை நம்ம சேர்க்கணும் தோழி இதுக்குல்ல
இப்போ ஒரு ஒரு கிலோ அஹ் நெய் சோறுனா நம்ம வந்து ஒரு எருநூறு கிராம் எண்ணெயே சேத்துக்கலாம் தோழி ஏன்னா இதுல நம்ம வந்து நெய்யும் சேர்க் சேர்க்கப்படும் அதனால கொஞ்சம் ஒரு அஹ் நம்ம எப்பவும் வந்து எருநூத் நூற்றி ஐம்பது கிராம் போடுவோம் எண்ணெய் இதுல வந்து ந்து நம்ம இ நெய் சேர்க்கற காரணத்தால நம்ம வந்து எருநூறு கிராம் தான் தோழி போடுவோம்
எருநூறு கிராம் ரொம்ப அதிகமா ஆயிறாதா தோழி ரொம்ப எண்ணை எண்ணையா ஆயிறாதுல்ல
அது கரெக்ட்டாக வருவும் தோழி ஏன்னா நம்ம வந்து இது தம் போட்டு அப்படியே செய்வோம்ல தோழி இது அப்படியே செய்யறது டைம்ல நான் உங்களுக்கு அது கரெக்ட்டாக வந்துடும் தோழி
அப்போ அந்த அரசி நம்மளுக்கு பிசு பிசா ஒன்னு ஒன்னு ஒன்னுக் மேல ஒன்னு ஒட்டாது
ஆமா தோழி நீங்க செறப்பாக சொன்னீங்க தோழி கண்டிப்பாக தோழி நீ மிக சிறப்பாக புரிந்து கொண்டீங்க தோழி முதல்ல நம்ம வந்து ஒரு அ ரைஸ்கு என்ன சொல்றது ஆக்குறதுக்கு ஒரு பாத் திரும்ம அது ஒரு கிலோ பத்துர்ர மாதிர் ஜீ நம்ம ஒரு ஒரு பாத்துரோ வெச்சிட்டு கேஸ்ஸ ஆன் பண்ணிட்டு ஒரு ஆயில் அ ஆயிரு எர்நூறு கிராம் ஆயில ஊத்திட்டு அதுல்ல பட்ட கிராம் பு ஏலக்கா அதுல்லா சேத்து அது கொஞ்சோ கலர் சேஞ்ச் ஆனது நம்ம வந்து அதுல வெங்காயம் ம பெருசா என்ன சொல்றது அ மெலிஸ் சாக பெருசு பெருசாக கட் பண்ணி வெச்சிரனு தோழி அத அதுல ஸ் சேத்துட்டு அத கொஞ்சோ லைட்டாக வதக்கிட் டு கொஞ்ச லைட்டான க்ரோம் ஆ கோல்டன் கலர்ல வந்தது உடனே நம்ம என்ன பண்ணனு அதுல கொத்தமல்லி புதினா பச்ச மிளகாய் இஞ்சிப் பூண்டு பேஸ்ட்டு போத்துக் போட்டு கொஞ்சொ லைட்டா வணக்கணு தோழி அதுக்கப்பறமா அது நல்லா வதக் கி வந்து ஸ்மெல்லுலா உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு நல்லா ஆ வரு தேழி அதுல்லா வந்த பிறகு கொஞ்சுத் ஆ அதுல வந்து நறுக்கி வெச்ச தக்காளிய சேத்துட்டு நம்ம வந்து ஒரு கிலோக்குன்னா நம்ம வந்து ஊ ஆ ஒரு கிலோ அரிசினா ப நம்ம வந்து ஒன்ற கிலோ வாட்ரு அ ல்ல சேப்போ தோழி அந்த கணக்குல நம்ம தண்ணி ஊத்திட்டு மூடிய போட்டுர்னு அவ்ளோதா தோழி நம்ம தேவையா அன்னவ தீ
இப்போ நம்ம அதுல இஞ்சி பூண்டு சேக்குறோ இ ஏ தோழி தோழி
இஞ்சி பூண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிலோக்கு வந்து அம்பது கியாம் ஆ இஞ்சி அந் அம்பது கிராம் பூண்டு இல்ல தோழி இருவத்தஞ்சி கிராமு பூண்டு இருபத்தஞ்சு கிராம் இஞ்சி சேத்தாலே போது தோழி அதோட விழுது போது தோழி
ம் இஞ்சிபூண்டு பேஸ்ட்டு இதுல போடணுமா
ஆமா சொலி கரெக்டாக சொன்னீங்க சொலி
இப்ப இஞ்சிபுண்டு ஸ்மெல் வராதா தோழி நம்ம இப் இப்போ இப்போ நெய்சோறு நம்ம செய்யறோ அதுலயே நம்ம அம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுபோது அதுல அந்த ஒரு ஸ்மெல்லு வராதா தோழி
இல்ல தோழி நாம அதுதா நல்லா வணக்குறோல தோழி அந்த இஞ்சிபூண்டு பேஸ்ட் போ ட்டாலே தா தோழி நம்மளுக்கு வந்து நெய் சோறு வந்து இந்த ருசியாகவே இருக்கு நெய் வந் து நம்ம வந்து ஒரு அம்பது கிராம் லேருந்து முப்பது கிராம் நம்ம கம்மியாவு சேத்துக்கலா நம்மளோட ருசிக்கு தகுந்த மாரி நம்ம வந்து நெய்யு சேத்துக்கணு தோழி அந்த நல்ல ஆஹ் தண்ணி வந்து கொதிக் புடிச்சிட்டு வர்ற டைம்ல நம்ம நே நெய் சேத்துட்டு உப்பு வந்து நம்ம ரு சிக்கி பாத்துட்டு அதுக்கப்புறமா ரைஸ வந்து வடிகட்டி
செரிங்க தோழி இப்போ நீங்க தண்ணி என்ன அளவுக்கு தோழி போடுவீங்க இப்போ நீங்க ஒரு கிலோ அரிசி செய்றீங்க அப்டின்னா அது என்ன அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திவீங்க
நா ஆஹ் வந்து ஒரு கிலோக்கு ஒன்றர கிலோ ஓ நம் ஒரு கிலோ அரி சி போடுறே தோழி அதுக்கு நம்ம வந்து ஒன்றர லிட்டர் வாட்டுரு சேத்தா அது கரெக்டாக வந்துடு தோழி
அப்டியா இப்போ ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அந்த மாரி சொல்லுவாங்க இல்லியா
இல்ல தோழி அது ரொம்ப வந்து அந்த மாத்ரி வேணா நீங்க வந்து நீங்க போடுற ஒரு ஆஹ் என்ன சொல்றது அந்த அரிசி நீங்க அள்ள அளப் ப்பீங்களா தோழி அந்த கணக்கெல்லா நம்ம ஒரு கிளாஸ் வச்சுட்டு அந்த கிளாஸோட ஒன்ற கிளாஸ் போட்டாலே அது பத்து தோழி உங்களுக்கு ரெண்டு கிளாஸ் வந்து ரொம்ப அதி அதிகமா இருக்கு தோழி நம்மளுக்கு என்ன ஆகு ஒர் ஆ ரைஸ்லா வந்து நம்மளுக்கு கொடிஞ்சு வந்துரு தோழி உதிரி உதிரியா இருக்காது தோழி
சேரிங்க தோழி சேரி சொல்லி நீங்க நீங்க சொன்னது ரொம்பவே அழகா சொன்னீங்க ஒன் ய ஒண்ணுக்கு அப்பறமா ஒண்ணு கரட்டா சொல்லிருக்கீங்க தோழி
கண்டிப்பாக தோழி நீங்க இன் ஒரு நாள் செஞ்சு பாருங்க தோழி சேரி தோழி கண்டிப்
சொல்லிர்க்கீங்களோ இதே மாதிரி நானு செஞ்சி பாத்துட்டு எப்டி இருக்குன் சொல்லி சொல்ற தோழி இதுக்கு நம்ம தால்ச்சா இல்ல அப்பறமா அந்த குருமா மாதிரி கூட வெச்சிக்கலா இல்லயா தோழி இந்த சிக்கன் குருமா ம மட்டன் குருமா வெச்சா கூட ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லயா தோழி
ஆமா தோழி நல்லாவே இருக்கு தோழி இது கூட சாப்ட்டா இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட் மேட்ச்னா அது அந்த தால்ச்சா தா தோழி தால்ச்சா வந்து அந்த நெய்சோர்ல போட்டு சாப்ட்டா அந்த ருசியே தனி தோழி அந்த குருமா வாச்சு கொஞ்ச உங்களுக்கு வந்து அதுல அந்த சாப்பாடுல்லா கொஞ்ச சேராது தோழி நம்மளுக் வந்து தனி தனியா தெரியு தோழி தால்ச்சா போட்டு அந்த நெய் சோறுல சாப்ட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே
நல்லா எடுத்து காமிக்கு அப்படியே அந்த சுவை நாக்குல
கண்டிப்பாக தோழி மிக சிறப்பாக சொன்னிங்க தோழி
செரிங்க தோழி நா கண்டிப்பா நெய் சோறு தால்சா செஞ்சு அ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பொறிச்சு சாப்பிடும்போது இன்னமே சூப்பரா இருக்கு இல்லியா தோழி செரிங்க தோழி நா கண்டிப்பா இது செஞ்சு சாப்ட்டு ஒரு நாள் உங்ககிட்ட சொல்ற தோழி எப்படி வந்துச்சு அப்டின்ட்டு செரிங்க தோழி நன்றி வணக்கம் உங்க கிட்ட பேசுனதுல நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்